ஹலோ கேக்குதுங்களா
ஆ கேக்குதுமா கேக்குதுங்க
ஆ நல்லா இருக்கீங்களா ஹலோ ஹா
நீங்க நல்லாயிருக்கிங்
ம் நல் நல்லா இருக்கேன்
ஆ சரியான மழைங்க அங்க மழையா உங்க ஊர்ல எல்லா
மழையல்ல நீங்க லைட்டா இருட்டு கட்டுன மாரி இருக்குது மழை வர மாரி இருக்கு மழை இல்ல மழை வந்துருச்சு பரவாயில்ல அங்க எப்டி மழ மழை வந்துச்சுன்னா அதெல்லாம் தண்ணி மழை அ செரி
அதன் தண்ணி வெஸ்ட் ம் இருக்குங்க மழை வ வடிகால் இருக்குங்க அது ஒரு வீட்டுகலயும் அ மழை சேத்து வைக்கிறதுக்கு அது ஒரு இப்ப எல்லா வீட்லயும் வந்து அது போட சொல்லிட்டாங்க
ஓ அப்டிங்களா அது எப்டி மழை நீீர் சேகரிப்புன்னு சொல்லிட்டு இங்க அ அ இ வுங்க ஜெயலலிதா அம்மா இருந்த பீரியடுல வந்துட்டு இருந்துச்சு மழைநீர் சேகரிப்புனு சொல்லிட்டு அப்டின்னு சொல்லி சொல்லிருந்தாங்க ஆ யாரு பெருசா அது எல்லா யாரும் ஃபாலோ பண்றது இல்ல மழைநீர் சேகரிப்புக்கான ஒரு இதெல்லா இல்ல ஆனா அங் உங்க ஊர் பக்கலா இருக்கு இருக்குதுங்களா
ஆ இருக்குங்க இந்த ஒரு ஆ கேக்குதுமா கேக்குதுங்க அந்த வ வடிகால்னாக்கா தண்ணி விழுகுது இல்லியா
ஆமா ஆமா
ஒரு தொ தொட்டி மாரி வச்சு
ஆ
இந்த தோனி மாரி அத தோனின் சொல்லுவாங்க
ஆமா ஆமா இங்கயு அப்பிடி தா சொல்லுவாங்க ஆ அந்த ஓடோட ஓட ஓட்டு வீட்லனா அந்த கீழ வரும்போது அந்த தோனின் சொல்லுவாங்க அது வ நீட்டமா அந்த கம்பி தகுடு மாரி இருக்கு வளைச்சுவுட்ருவாங்க ஆ அ
இருக்கறது ஓட்டு வீடுதாங்க அத வெச்சி சொல்றேக அ ஒரு வளைச்சிவிட்டு தோனி மாரி வெச்சி அ வெச்சி அது கீழ ஒரு பைப் செட் பண்ணி
ஆ
தண்ணி விலுந்து வேஸ்ட் ஆகாத அளவுக்கு அது செட் பண்ணி வெச்சிறுக்கிறாங்க அதனால தண்ணில்லா வேஸ்ட் ஆகுறது இல்ல அவுங்க வீட்டு சைட்லெல்லா எப்பிடிங்க
இங்க எல்லா வந்து கம்பெல்செரி போடணுன்னு சொல்லிருந்தாங்க ஆனா அந்த மாரி எல்லா இப்ப யாருமே வந்து போடறது இல்ல ஃபாலோ பண்றதுமே இல்ல இங்க இப்ப வந்துட்டு நார்மலா அந்த டிரைனேஜ் தண்ணி வந்து போறது வீட்டு முன்னாடியே அந்த சோப்பு குளி மாரி போராங்க பாத்தீங்களா அந்த ஓடக்கல் எல்லா வச்சி தா அந்த தண்ணி உள்ள போறது அதுலேயே வந்து கனெக்ட் பண்ணுங்கற மாரி ஸ் சொன்னாங்க அதனால அது அப்போ வீடு கட்டும் போது பண்ணிருப்பாங்க போல அந்த மாரி அவ்ளோ தா மத்தபடி வந்துட்டு அந்த ஒரு ப்ராப்பரான மழை நீர் சேகரிப்பு தொட்டியுது அதுக்குள்ளே இவ்வளவு ம் இவ்வளவு சென்டிமீட்டர் வந்து குழி தோண்டி க்கணு கல் இவ்ளோ வெச்சிருக்கனு இவ்வளவு வெச்சா அந்த தண்ணி உள்ள போற மாரி பண்ணோ அந்த மாரி எல்லா யாருமே பண்றதே இல்ல அது அந்த இதுவே மறந்துட்டாங்கன்னு சொல்லலா சொல்ல ப் போனா இப்போ புதுசா கட்ற வீடுகள் எல்லா எங்க இருக்கு துங்க அந்த மாரி
ஆ ஆமா ஆமா சொன்னது மாரி அதுல்லா அந்த பீரியட்ல எல்லா இன்ட்ரெஸ்ட் எடுத்து செஞ்சாங்க
அது வந்து ஆ பாத்தீங்களா தண்ணி இல்லாத காலத் த்துக்கு வந்துட்டு தா ரொம்ப யூஸ் ஃபுல்லா இருக்கு பூமியே வறண்டு போக விடாம பாத்து நல்லா வெச்சிரு
ஆமா அ அ ஆ தண்ணியில வேஸ்ட்டா வெளியில போகாதுரோட்டுக்கு தா போயி சாக்கடைக்குதா கலக்குது அதெல்லா நமக்கு யூஸ் ஆகுமே சொல் த அந்த மாரி செஞ்சாங்க இப்போ அந்த இப்ப கட்டுறதுலன் சொல்றீங்களா அந்த மாரில்லா வி
அந்த மா
இப்ப உங்க பழையவீட்டு இப் போ நீங்க எல்லா உங்க வீடலல்லா இருக்குங்களா
எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா மழை நீர் எல்லா இல்லிங்க பழைய வீட்லயுமே இல்ல அங்க இருந்தப்ப அந்த திட்டம் இல்ல இங்க வந்ததுக்கு அப்புறோ வந்தது அப் இப்ப வந்து புது வீடுகள்ல வந்து இப்பிடி பண்ணணுங்கிறதுக்கோசரு அந்த மேல இருந்து அந்த பைப்பு கனெக்ட் பண்ணி அந்த மாடியில விழுகிற தண்ணிக் ஒரு வெளியேவறது போடுவாங்க இல்லிங்களா தேவியா ஒரு கல் மாரி செட்பண்ணி அதுல வந்து இது பிக்ஸ் பண்ணிவுட்டாங்க அந்த பைப்பு பூமியில இரு கீட்டாங் ஆனா நெறையபேர் வந்து எப்பிடி பண்றாங்கன்னா அந்தப் மழை நீீர் தொட்டிய வந்து அந்தபோர் போட்டுருப்பாங்க இல்லிங்களா போரு
ஆமா ஆ
கூல்ல போயிஅந்தப் மா மேல இருந்து வர மழ தண்ணி மொட்ட மாடி ல்லருந்து வர்றது அதெல்லா வந்துந்த போர்ல கனெக்ட் பண்ணிவுட்டறாங்க போர் வந்து இந்த கையாகாம இருக்கட்டு எப்புவுமே பூமி வரலாம இருந்துச்சுன்னா தண்ணி வரு டூ மழ தண்ணிதான உள்ள போய்க்கிட்டு அப்டின்னு அந்த மாரி இர க்கிவிடுறாங்க தண்ணி உள்ள
ஆ அது கரெக்டா அது நல்ல நல்ல ஐடியாங்களே அது போரு தண்ணி வரண்டு பூமி வரலாது வறந்து போகாது தண்ணி எப்போதும் இருக்கு ஊ அந்த எல்லா வீட்லயு இருந்தாலு பூமி பக்க பக்க வரும்போது எல்லா பூமியும் குளிர்ச்சியா இருக்குமே தண்ணிக்கு பிரச் பிரச்சனயே இருக்காது
ஆனா நெறய பேர் பண்றது இல்லைங்ளே ஆமா இருக்கிறதையவே வந்து அவுங்க வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணாங்கனா நல்லா இருக்கு
உம்ம்ம் அத இப்ப மழ சீச இருந்த இனிமே மழ தா ரெண்டு மூனு மாசத்துக்கு மழ
உம் ஆமா ஆனா ஆமா ஆமாங்க சென்னையில எல்லா ரொம்ப மோசோ மழ நீர் மழ வந்துச்சுன்னா வந்த தண்ணி வந்து போறதுக்கு வழி இல்லாம கடல்ல கலந்துட்டு இருக்காங்க இங்க இருக்குற ஏரி கொளத்த எல்லா வந்து ஒய் ஃபிளாட் போட்டு வித்துட்டாங்க வீடு கட்டிட்டு இருக்காங்க எங்க எப்டி என்ன பண்றாங்கன்னே தெரியாம பண்ணிட்டு இருக்குறாங்கன்னே சொல்லலா
ஆமாங்க அந்த இதெல்லா தடுத்தங்கட்டி தானா தண்ணி பூரா உள்ள வந்துடுது ஏரி வ ரொம்பி தண்ணி உள்ளுக்குல வந்த காரணமே அதனாலதான எல்லாந் தடுத்து
மண்ண கொட்டி பில்டிங் கட்டிட்டாங்க எல்லாரு மேடு பண்ணி விட்டாங்க போறதுக்கு தண்ணி போறக்கு வழி இல்ல இப்பயுமே அந்தடத்துக்கு தா போய் நிக்கு தண்ணி மழ அதிகமா வந்து ன்ன அங்க ஃபுல்லாமே மேடு பண்ணி ஒரு வீட்ட கட்டிட்டாங்கன்னா அப்றோ எங்க போகு மழ வந்தா நாங்க வந்து மழ வந்துருச்சு எங்க வீட்ல அரவாசி வீடு தண்ணி வந்துருச்சு டிவி போச்சு கம்ப்யூட்டர் போச்சு கார் போச்சு ஒன்னொன்னு போயிருச்சு தண்ணிலன்னு சொல்லிட்டு இரு தங் ஏரியில
போன வருஷ் ஆ போன வருஷமா அதுக்கு முந்துன வருஷ சும்மா அந்தமாரி ஆயிச்சு தான தண்ணி எல்லா வீட்டுக்குள்ள தண்ணி எல்லா பூந்து ரொம்ப பெரிய ப இதாயிபோச்சு பிரச்சன ஜனங்கள் அப்ப கேட்டுக்குறாங்க அப்பறம் திருப்பியும் அதே தா தொடங்குறாங்க அந்த சமயத்துக்கு ஒ இன்னலப் அப்டி செய்ய மாட்டோ நாங்க எ தண்ணி ஒ போறத் அதுக்குல வழி விடுறோ அப்டின்னு சொல்றாங்க அப்பறமா அத மறந்துட்டு வெயில் வந் இந்த பின்னடி அத மறந்துறாங்க திருப்பியும் மழ வந்து அவதிப்படுறாங்க அது கரெக்ட்டா அத கிவ்ஸ் சொல்ற ஆடர் கீப்பப் பண்ணாங்கனாக்கா நல்லப் போகு எங்க மெட்ர மெட்ராஸ் சைட் எல்லா மழ வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம்தாங்க
ஐயோ ஆமா அவ்வளவு ஆ சொல்லுங்க
இத வர அத்தி வரத இது நாப்பத்
ஆமா ஆமா ஆமா அது ஆமா ஆமா
இந்து சமயத்துல அ சரியான மழ மழ வந்து தண்ணி எங்கேயுமே போக முடியலங்க பூரா அந்த டிச்சு தண்ணி இந்த எல்லா தண்ணியு ரோட்டுக்கு வந்து சரியான அவதியாயிருச்சு தண்ணி வடியர இக்கு எடமே இல்ல வடிஞ்சா தானே தண் தண்ணி அடுத்து வர தண்ணி வந்து போய்கிட்டே இருக்கு தண்ணி நிக்காது பூரா அந்த மாரிதானே எல்லா எடமு எல்லாமே கொஞ்ச நேர அரைம ஒரு மணி நேர மலைக்கு அப்டி அப்போ நாள் பூரா கொட்டி தீக்குற மழ தண்ணியிலா எங்க போகு அது ஜனங்க அப்போ ஐயோ இனிமேல்ட்டு நாங்க கரெட்டா இருந்துக்குறோன்றாங்க திருப்பியு அது ஒண்ணும் பண்றதில்ல
அது அதுதா சேரி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கு ஏன்னா போய் சேர்றதுக்கு இல்லாம இங் இங்க அந்த அளவுக்கு தண்ணி எல்லா வந்து நி நிக்காதுங்க இருந்துச்சுனாலுமே அப்புடியே எல்லா பூமி உரிஞ்சு வடுஞ்சுருது உங் ஊர்
ம் ம் ஆ இங்கெல்லா வடிஞ்சுருதுமே எந்த பிரச்சனையு இல்ல இந்த பக் கோலா தண்ணி போயிருது நிக்கவே நி நிக்காது நாங்க வந்து ஒர் டைமு கோயம்புத்தூர் சைடு வந்துட்டு அங்க மழ சரியான மலை கீ கீழக்கு அதா மெட் ட்ராஸ்சுலதா எதுக்காக சாமிக் போக போயிரு தல்ல கீழ பஸ்ல இருந்து கால கீ கீழ எங்கடா வெக்கிறதுன் யோசிக்கிறோ அந்த அளவுக்கு மோ பஸ்ஸுக்கு மேல தண்ணி ஓடுது அதுல வடியிறது துக்கு எடோ இல்ல இங்க இந்த சைடுல அந்த மாதிரி இல்லமா எல்லாமே தண்ணிலா வடுஞ்சுருட்டு போயிறது எல்லா பக்கமு டிச்செல்லா நல் ஓகே அங்க இங்கல்லா இது ஆ மக்கள் தொகையு கம்மி அந்தஸ் சைடு எல்லா நறையா ஜனங்க ஜாஸ்தி எல்லா ஜனங்க நறையா சேர சேர வீடு ஜாஸ் தியாகுது எல்லா அப்டி குருக்க குறுக்கத்து ஃபே விட ஃபிளாட்ட போட்டு விட்டு தண்ணிக்கு இப்போ ம் அந் அந்த மாரி ஆயிபோச்சு
அதுதா தண்ணி வந்ததுன்னா ம் இவ்வளவ் சொல்றாங்க பிரச்சனன் சொல்றாங்க அ வெ வீட்டுக்குள்ள வருதுன்னு அதுவே ரெண்டு மா சங் கழுச்சு மழ நின்னதுக்கப்ற பாருங்க குடிக்க தண்ணி இரு க்காது எங்கய்மே தண்ணி இருக்காது இல்லையே தண்ணியே குடிக்க இருக்காதா பூ ப போரு ட்ரையாயிருக்கு அவ்வளொ மழ தண்ணிய வந்து அவுங்க மழ நீர் தொட்டில சேமி ச்சோ இங்கில்ல எதா கொளொ ஏரில வந்துட்டு இருந்துருந்தா அதுல போய் ரம்பி இருக்கு குடிக்கிறது தண்ணி இருக்கு ரம்பாம இங்க எல்லாத்தையு கடல்ல கலக்க வுட்டு ட்டு வெயில் காலத்துல குடிக்கறக்கு தண்ணி இருக்காது ஆ போரு சுத்தமா வத்தி இருக்கு‌ போரு அ நெ ஜமாவே ட்ரையா இருக்கு தண்ணி ரெண்டு நாளைக்கு ஒருக்க வெலைக்கு வாங்கி ஊத்திதா பொழங்குவாங்ளே பாருங்க அப்புடிதா இருக்கு
ஆமா மெட்ராஸ்னாலே தண்ணி கஷ்டொந்தா அத நம்ப இந்த மாதி இயற்கையா வர தண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டாலே அவங்களுக்கு தண்ணி பிரச்சன வராது அத சரியா செயல்படுத்திக்க மாட்டேன்றாங்க
ஆ கேக்குது கேக்குது சொல்லுங்க
ஆ கேக்குங்க அதா அதா ஏ அத யூஸ் பண்ணிக்கிட்டாங்களே போது தண்ணி பிரச்சனையு ஒருத்தருக்கு வராது அது ஈ அந்த மாதி பழைய பழைய திட்ட வந்துச்சுன்னா பரவால்ல எல்லாரு சேந்து சரி பண்ணி குடுத்தாங்கனாக்க தண்ணி பிரச்சன ஒன்னு வராது மழத் தண்ணியு அழகா வடி ஞ்சு யூஸ் ஆயிரு நம்மளுக்கு
ஆமா ஆமா வர்ற மழ தண்ணிய வந்து கரெக்ட் தா அந்த ஏரி கொளத்துல வெச்சு ஏரிய தூர்வாரி அத வந்து பயன்படுத்துனாலே அவங்களுக்கு போதுந்தா தண்ணி கஷ்டங்குற ஒன்னே இருக்காது இவ்வளவு தண்ணி வெள்ளோ வருது இல்லைங்களா ஒர் ஒரு நாள்தாக் கஷ்டப்படுவாங்க அடுத்த நாள் த்தீங்கன்னா அவுங்கவுங்க பைய தூக்கிட்டு வேலைக் போயிட்டே இருப்பாங் நேத்து வீட்டு உள்ள தண்ணி வந்ததுக்கான அறிகுறியே யாரு மூஞ்சிலி இருக்
ஆ அதா அந்த நேரத்துக்கு எல்லா போயிட்டே இருப்பாங்க அத அந்த சமயத்துக்கு ஆ நம் பண்ணிர்லா செஞ்செர்லான்றது அடுத்த நாள் அடுத் இது மறுநாள் மழ வெயிலு வந்தொன அவுங்க நீங்க சொன்ன மாரி மறந்து அவங்கவங்க வேலைக் கெளம்பிறாங்க
எல்லா வெளியூர்காரங்க பொழப்ப தேடி வந்தவங்க இது வியாரம் பாக்குறதுன்னு போய்கிட்டே இருப்பாங்க
ஆ சொன்ன மாதிரி அது ஒண்ணுதா அது ஒரு காரணோ அந்தந்த நேரத்துக்கு பாத்து இருக்குறாங்க சேர் அப்புறமா பேஸ் சுலாங்களா
ஆ சேரி ஓகே ஓகே சேரிங்க ஆ
சேர் பெருசாயிருக்குமா
கட் பண்ணுங்க நீங்களே
அ அப்டியா அ